ஹலோ
ஆய் ச்டர்
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி கீங்க
உ நா நல்லா இருக்கே ஊருக்கெல்லா போயிட்டு வந்துட்டீங்களா
குபசங்கல்லா போயிட்டாங்களா டியூஷனுக்கு
ந சாட்டர்டேல லீவ் தான ஓ டியூஷனு்கா என்ன இனிமேதா
ஓஹோ உ ஓஹோ இல்ல இந்நேத்துக்கு ஒரே சவுண்டா இருக்குமே அதா கேட்டே
ம் அ இன்னு டைம் இருக்கு
ஹலோ ஆஹ சரி சரி நே தி இந்த பக்கோ எங்கேயாவது வந்தீங்களா உ உங்கள வெறிஒரு த்தவங்கள பாத்தே நா நேத்து நானு
அந்த மாரி இருந்த அப்படியா
நல்ல வேல ரொம்ப தூரமா இருந்தீங்க இல்லைன்னா கிட்ட இருந்தா ப்ப பேசிருப்பே ஆனா சொல்ல அ கொஞ்ச தூரமா இருந்தது இவர் கூட பைக்ல போயிட் இரு ந்நனா அதனால இல்ல ந ந்து போயிட்டு இருந்தேனா புடிச்சிருப்பே ஆமா ஆ சரி சரி சிஸ்டர் நீங்க ஏதாவது இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா என்ன பேசணும்னுட்ருந்தேனா எங்க எந்த பக்கோ வீட்டுக்கு வாங்க அப்ப கூட்டிட்டு போலான்ட்டு இல்ல எங்க வீட்டு சைடே வந்திருக்கீங்களே சரி வாங்க வீட்டுக் கூட்டிட்டு போலான்னு சொல்லி பேசிருப்பே
நல்ல ஐடியாதா
அல்ல ஆ
உ
அதான கேட்ட நீங்க நீங்க இந்த இன்சூரன்ஸ் பால்சி பத்தி ஏதாவது அ இல்லபா யே ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காப்பா அவா வந்து ரொம்ப நாளா ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவ வந்து கேட்டுட்டுருக்குறா அஹ் ரொம்ப ஆமா போடச் சொல்லி அவளுக்கு அவ பண்ணி ட்ருக்கா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸா பண்ணிட்டுருக்கா நா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன அவரு வந்து அது போடக் குடாது அ வேண்டா அப்டின்றருக் அது இருக் கண்ணு கேட்ட நா சொல்லிட்டன் அவக்கி யே இல்லடி அவருக்கு இன்ட்ரெஸ் சில்லடி அப்டின் சொன்னே அதுக்கவ கொஞ்ச நா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தா அதுக்கப்புறோ ஆமா அதுக்கப்புறோ நா சொன்னே
ம்
அப்புறோ அப்புறோ நா சொன்னே இல்லப்பா ஆ அததா அதா சொன்னே சரி அவரு வந்து சண்டே வருவாரு நீ வேன்னா வந்து நேர்ல வந்து உக்காந்து பேசு ஏன்னா இப்பல்லா ரொம்ப இன்சூரன்ஸ் எடுக்க ல்லா ரொம்ப மேண்டேட்டரியா ஆன மாரி சொன்னாவ ஐ என்ன நெறைய பைக்ஸு கார்ஸு இதெல்லா நெறைய இருக்குடி சோ அதுக்கு ஏத்த மாரி நம்மளு எ இன்சூரன்ஸ் எடுத்துக்குறது நல்லதுதா என்னா ஒருவேள ம்
ம் ரோன் மாதிரி மாசம் வஷ பே பண்ற மாதிரியா இல்ல மண் மாதிரியா மந்த்லி பே பண்ற மாதி
தில்லி கூட இருக் க்கு ஆமா மந்த்லி கூடருக்கு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் த்ரீ மந்ஸ் ஒன்ஸ் பே பண்ற மாரியா இருக்கு ஆமா இயர்லியுருக்கு க்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக் க்கு டொண்டி இயர்ஸ் இருக் க்கு அப்பிடி இப்பிடின்ட்டு ஃபோன்லயே அளந்தா சேரி எதுக் கோ உங்ககிட ஒரு சஜஷன் கேக்கலா ஆ அண்ணல பெரியாளு அவுர்லா போட்ருபாரு ஏற் சேரி அ த்தா உங்ககிட்ட எதோ ஞாபக வந்தது கேட்ட
ம் ம் ம் இது நாங்க எதுவு பண்ண சொலுங்க இன்னிக் சாம்பாரு நீங்க என்ன வச்சீங்க
சாம் நா இன்னிக்கு சாம்பார்லா வெக்கில ப்பா ஆமா ஃபுல்ல வெஜ்ஜு நாளைக்கு சண்டே ஆச்சே ஐசுயதுவு இலலாம எ ஹஸ்பண்டு இல்ல அவுரு அவுட் ஆப் ஸ்டேஷன் போயிருகாரு நைட்தா வரு
ஓக்கே வெஜ்னா நீங்க என வச்சீங்க அப்போ
நீ வெஜ் இல்ல பா வெஜ் கூட செய்யல நா இன்னிக்கு தயிர் த்தாது மாம்பழ தா
ஆ அதுவே நல்லா
ஏ பைய காலேஜ் இருக்குன் ஆ ஆமா ஏ பைய வந்து ஆமா ஏ பைய வந்து காலேஜ் போயிடா அவனுக் எதோ ஒர்க் இருகுனு சொ சொல்லிட்டு அதனா நானு மாமியார் மட்டுதான அதனால சேரி அஜெஸ் பண்ணி சாப்புட்டு இப்ப இவர் நைட் ட்டுக்கு வருவாரு இப்ப நைட்டுக்கு எதாது மெனு பண்ணனு சப்பாத்தியு சிக்கன் கிரேவி வக்கலாமான்ருக் கே அதுவு இப்போ அ ஆக்சுவலி நா ஃபோன் எடுத்ததே அவருக்கு கால் பண்ணதா அது
இல்ல ப்பா இரு வராரு ஊர்லேந்து ம் ம் அப்டீன்ட்டு சேரி ஆமா அதுவு அதா அவருக்கு கால் பண்ணி கே க்கனு என்ன டிராவலிங்லெந்து வரார்லயா சிக்கன் சாப்டுவா ரோ இல்லியோ இல்லன்னா இருக்கவே இருக்கு நம்ம டிஷ்ஷு தோச
க்க முடியு‌ ம்
வியா இல்ல கொழம்பா
அ அம் இல்லெல்ல சட்னி தா அதா அதா அவருக்கு கேக்கலான் சொல்லி கால் எடுத்த ஃபோன் எடுத்தே சேரி அப்ற‌ நீங்க கால் பண்ணீங்க இன்னொரு காலு லைன்ல வருது அத ரிஜெக்ட் பண்ணிட்டு நா உங்ககிட்ட பேசிட்ருக்கே என்ன காலுன் கேளுங்க புரமோஷ் னல் காலு
யா
அவுகளுக்கு வேலையே இல்லப்பா என் நேரமு பண்ணி ட்டே இருக்குறது
பிசியா பொய்
அ அ ஆமா அதுவு இப்ப இந்த அட்மிஷன் சீசன் வேறயா ஆமா இப்ப வேற இந்த அட்மிஷன் சீசன் வேறல்ல
ம்
எப்ப பாத்தாலு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி மேடம் உங்க பையனுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணிட்டீங்ளா அது பண்ணிட்டீங்ளா அப்டீன்டு ஒவ்வொரு காலேஜ்லெந்து கால் வந்துகிட்டே இருக்கு நானு பதில் சொல்லி பதில் சொல்லி ரொம்ப பெஜாராயிட்டே
ம் ம்
இந்த இது அட்மிஷன் ஆகஸ்ட்டு ஜூலை முடிற வரைக்கு இந்த கால்ஸ் இருந்துகிட்டேதா இருக்குன் நெனக்கிறே
ஆமா நம்ம நம்பர் எப்டி நோட்டெட் ஆமா நேட்டெடாய்டு
ஆமா அதேதா அதேதா அதுவு எல்லா காலேஜுக்கு போயிடுது இந்த டேட்டா எப்டி டிரான்ஸபர் ஆவுதுன்னே தெரியல நா எ பையே கிட்டக்கேட்டே இல்லம்மா ஒருத்தங்க வந்து கேட்டாங்க ஸ்கூல்ல எல்லாரு இல்லமா ஆக்சுவலி வந்து இந்த அட்மிஷ் ஸ்காக சில ஏஜென்ச் ஸ்லா ஒர்க் பண்றாங்க இல்லையா அவுங்கல்லா என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ஸ கான்டாக்ட் பண்றாங்க ஸ்கூல்ஸ காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இந்த எத்தன ஸ்டூடண்ட்ஸ் எத்தன ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக் ஒரு ஃபார்ம் மாரி குடுத்து ஃபோன் நம்பர் இந்த மாரிலா எழுத் தி வாங்க்கிறாங்க அட்மிஷன்ஸ் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களு என்ன பண்ணுதுங்கன்னா எழுதி குடுத்துட்டு வந்துருதுங்க ஆவ ஒரு ஆள் போது ஊருக்கே வித்து த்துர்ரா அவ எல்லா காலேஜலந்து என்ம்மா எல்லா காலேஜ்லந்து வரு உ உ எல்லா காலேஜ்ல இருந்து விடாம் வந்துட்ருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கால் பண்ணுவாங்க ஏதோ ஒரு காலேஜ்ல இருந்து யாருன்னு கூட தெரியாது எனக்கு நா கூட அப்ளை பண்ணிருக்க மாட்டே அவளல்லா ஃபோன் பண்ணுவா பாருங்க எப்டி இருக்குன்னு இன்னைக்கு காலைல ந சரியான மேகமூட்டமா இருந்தது
பண்ணுவாங்க மேம் மழ பெய்யுணும்னுநெனச்சுங்களா பேயவே இல்லையே
இன்னைக்கு காலைல சரியான மேகமூட்டமா இருந்தது மழ பெய்யும்ன்னு பாத்தா பதினோரு பன்னெண்டு மணிக்கு சரியான வெயில் அடிக்குது அப்பப்பா டை இன்னமோ வீட்டுல தா இருந்தே என்னமோ டயர்டான மாரி ஒரு ஃபீல் எனக்கு ஆமா வீட்டு்லதா இருந்தே தனி க்கும் ஏதோ ஒரு செம்பட் டயர்ட்னஸ்ஸா இருந்தது கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு ம் ம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீ எல்லாம் குடிச்சாச்சா ஈவினிங் ஆயிடுச்சு மாமியார் ஆல்ரெடி பாதி ப்ராசஸிங்ல இருக் கு எங்க மாமியார் டீயெல்லாம் போட்
ஆச்சா
எங்க மாமியாரு தான் போட்டாங்க அவுங்க போட்டு டீ குடிச்சட்டாங்க அவுங்க அவுங்களுக்கெல்லாம் டைமோட இருக்கணும் நாலு மணி நாலரை மணிக்கெல்லாம் டீ முடிஞ்சிடணும் நால அவள சீக்கிரம் எல்லாம் போட மாட்டேங்க அஞ்சு மணி ஆமா
கீச்
நாலு மணிக்கு குடிச் ட்டு யாமா அப்ற நடுவுல வந்து ஆ போட்டுப்பாங்க போட்டுப்பாங்க போட்டுப்பாங்கப்பா ஆதலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஆமா அவுங்ளுக்கு தோச ஊத்தி ப்பாங்க
அவுங்களுக்கு எப் இப்ப அவுங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா பாப்பாங்க என்ன ஏதாவது வேலையில இருக்கேன்னு ம்
சோறு பிஃரீனா போனவாங்க சமைக்கிற மாரி இருந்தா
ஆமா இப்ப நா ஏதாவது ஆமா அவுங்க அவுங்களுக்கு நா ஏதாவது வேலயில இருந்தேன்னா அவுங்க போய் போட்டுப்பாங்க என்ன வந்து பாப்பாங்க படுத்துட்டு இருக்கியா செரி போ நானே போய் போட்டுக்க அப்டி போய் போட்டுப்பாங்க
பரவால்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க பரவால்ல
டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா
ஆமா அததா அன்னிக் சொல்லிட் இருந்தீங்க
அவுங்களுக் பசிச்னா அவுங்க என்ன வேணுமோ அத சாப்ட்ருவாங்க அவ்ளதா இது செஞ்சு குடு அத செஞ்சு குடு அதெல்லா எது சொல்ல மாட்டாங்க அந்த மாரிதா ஆமா ஆமா சேரி நீங்க சொல்லுங்க
என்ன சொல்னு சொல்லு உம் எனக்கு என்ன பண்ற நாலக் சாம்பார் நைட்டு வந்து தோசயோ இட்லியோ வக்கணு அத பாத்துகிட்கு டீ இனிமே போடணு டீ டைம் ஆயிடுச்சி
ஆஹ்ஹ ஆஹ்ஹ உங்க பெரிய பைய அ பையன் தான ஒங்களுக்கு
ஆமா பைஃக்மா
ஆ என்ன என்ன எத்தானவது படுச்சுட்ருக்கா
அவனா டுவல்த்து
அப்பா இப்ப பைனல் எக்ஸாமா
ஆ இன்னோ எக்ஸாமே ஸ்டாட் ஆகல இப்பதான
இல்ல இல்ல அதா அதா இப்ப ஃபைனல் எக்ஸாம் எழுதனு ஒகே ஒகே ஓகே என்ன குரூப்பு எடுத்துருக்காரு
சைன்ஸ் குரூப் தா
சேரி சேரி ஓகேப்பா பாருங்க
ஆ சரி அதா டீய குடிச்சு அனுப்பனு படிக்குது
சேரிமா ஓகே ஓகே பாருங்க பாருங்க சேரிமா பாய் உம்
ஆ ஓகே